ம்
ஹலோ
ம் சொல்லுங்க தோழி
வணக்கோங்க ஆ இப்போ நா சொல்ல போற டாபிக் என்னன்னா ஆ நம்ம வந்து ஸ்கூல் பத்தி பாக்கலா ஏன்னா இப்போ பள்ளிய பாத்தீங்கன்னா நெறையா வேறுபாடுகள் வந்துருச்சு ஆ நம்ம படிச்ச காலத்துல பாத்தீங்கன்னா ஆ ஒரு பள்ளி அரசு பள்ளி இருந்துச்சு அடுத்த ஒரு தனியார் பள்ளி அப்டின்ற மாரி ரெண்டு பள்ளி மட்டுதா இருந்துச்சு ஆ அந்த ரெண்டு பள்ளிக்குள்ள தா எல்லாமே இருக்கு இன்னு ஒண்ணு தமிழ் வழி பள்ளி ஒண்ணு வந்து ஆங்கில வழி பள்ளி அப்டின்ற மாரி ரெண்டு பள்ளிகள் இருந்துச்சு இப்ப பாத் தீங்கன்னா அந்த ஆங்கில வழி பள்ளியிலேயே நெறையா எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆ தனியார் பள்ளியில ஆங்கில வழி பள்ளியிலேயே நெறையா இப்ப பாத்தீங்கன்னா சி பி எஸ் சி இன்டர்நேஷ் ஸ்கூலு அப்டின்ற மாரி நெறைய எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆ கல்வி தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா அ நம் இப்போ கூடுதல் கட்டணம் கொடுக்கு போது கூடுதலா ஆ இருக்கு ஆ நம்ம அரசு பள்ளியில படிக்கு போது அதுக்கான இது வந்து தமிழ் வழியில இருக்கனால கொஞ்சோ கம்மியா இருக்கு க்க மாரி இருக்கு ஆ அத பத்தி நம்ம பேச போறோ ஆ அப்டி இருக்குபோது கட்டணத்தினால ஒரு கல்விய கொண்டு வரறது வந்து நா தவறுன்னு தா நா பாக்குறே ஏன்னா இப்ப அரசுமே வந்து அந்த சி பி எஸ் இ முறையில வர அந்த அ கல்வி முறைய குடுத்துட்டா எல்லா பிள்ளைங்களுக்கு அது சரிசமமா இருக்குல்ல இப்ப பா கட்டணத்த ஆ கட்டணத்த பாத்தீங்கன்னா இதுக்கு ஒ ஒரு சின்ன பள்ளி முதல் பருவத்தில போய் முதலா வகுப்பு சேர்க்கு போதே ஒரு லட்சோ ஒன்ற லட்சோ அப்டின்ற மாரி கேக்குறாங்க இப்பல்லா அதே அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா எல்லாரு போய் அதுல ஏ சேர்க்க மறுக்குறாங்கன்னா ஆ அதுல தமிழ் வழியில வர்றனால ஆ மேல் படிப்புக்கு போம்போது வெளிநாட்டுக்கு போக முடியாதோ அந்த மாரி ஒரு பயோ இருக்கு அவங்களுக்கு அதனால போக முடியாதனால எல்லாரு தனியார் கல்விய தேடியே போற மாரி எனக்கு தோணுதுங்க
ஆமா தோழி சரிதா நீங்க சொன்ன மாரி அ பாண்டிச்சேரில வந்து இப்ப தமிழ் தமிழ் கல்லூ ஸ்கூல்லவே வந்து சி பி எஸ் சி கொண்டு வந்துட்டாங்க இப்ப சி பி எஸ் சி யே இருக்கு ஆனா என்ன ஹிந்தி வந்து வர்ல ஹிந்தி இல்லாம இங்கிலீஷ் தா ஃபுல்லாவே இப்போ வந்து இங்கிலீஷா மாத்திருக்காங்க கல்வி வந்து கொஞ்சோ சேஞ்ச் பண்ணி இருக்காங்க இப்போதா அது ஒரு ரெண்டு வருஷோ ஆயிருக்கு சேஞ்ச் பண்ணி ஆ நீங்க சொல்ற மாரி எம்மா நம்ளால வந்து பணோ கட்ட முடியாது தா கரெக்ட் தா ஏனா வந்து எல்லாருகிட்டயுமே இருக்காது ஆனா எல்லாருக்குமே எண்ணோ இருக் நம்போ பிள்ளைய வந்து படிக்க வைக்கணு அப்படின்ற எண்ணோ இருக்கு இப்ப நம்ளே வந்து கடன் வாங்கி கட்டலான் சொல்லி கூட ஒரு டைம்ல கட்டி இருப்போ ஒரு ஒ ஃபஸ்ட்டு டெம் வந்து கட்டியிருப்போ ஆனா ரெண்டாவது டெர்ம்க்குள்ள நமக்கு ஏதோ ஒரு ஒடம்பு சரியில்ல நம்ளால வந்து அந்த தொகை கட்ட முடியலன்னும் போது நம்ளோட பிள்ளையோட படிப்பு நம்ளால பாத்தீங்ன்னா நின்ன மாரி ஆயிடு இது சில பெற்றோர்களுக்லா இருக்கு இன்னொன்னு ஸ்கூல்லேயே பாத்தீங்ன்னா நெறைய ஸ்கூல்ல வந்துட்டு எக்ஸ்ட்ராவா தா வருமானோ வாங்கிட் இரு க்றாங்க வந்து கம்மி கெடயாது ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஸ்கூலுக்கு நெறய டிஃப்ரெண்ட் இருக்கு இந்த பள்ளியில போய் கேட்டோம்னா ஒரு இரண்டாயிரோ மூணாயிரோ இங்க வித்தியாசமா இருக்கு ஒரு நாலாயிரத்துக்குள்ள வேறுபாடுகள் வந்து அதிகமா இருக் ஒரே படிப்புதா ஒரே அதே சி சிலபஸ் தா இவங்களு பண்றாங்க ரெண்டுமே ஒரே மெத்தட் தா ஆனா வந்து வித்தியாசோ இருக்கு பணத்துல வந்து வித்
ஆமா ஆமாங்க இப்போ வந்து அரசே வந்து கல்விய வந்து இலவசமா நாங்க தரோ அப்டின்ற மாரி தரவங்க வந்து கொஞ்சோ நல்ல லெவல்ல ம் கொஞ்சோ இப்போ எல்லாருமே என்ன நெனைப்பாங்க நம்ப இந்த இந்த தகுதியில படிச்சுட்டோ தமிழ் வழியில படிச்சோ ஆனா நம்ளுக்கு வந்து இந்த அளவுக்கு தா சம்பளோ ஈட்ட முடியுது அப்படின்ற மாரி ஒரு ஆ ஒரு இது இருக்கு இன்னொன்னு வந்து ஆ நல்லா ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சாதா அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு கொஞ்சோ நல்லா ஈஸியா கெடைக்குது நேத் ஆ தமிழ் வழியில வரவங்கள விட ஆங்கில வழியில வரவங்களுக்கு வந்து முதல் ஆ இடம் குடுக்குறாங்க ஒரு ந ஒரு நிறுவனத்துக்கு தமிழ் ஆங்கில ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போனும்னா ஆ அங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா நீங்க என்ன படிச்சீங்க ஆ எப்டி படிச்சீங்கன்றததா மொதல்ல பாக்குறாங்க ஒரு ம் நேர்காணல் வக்கிறாங்கன்னா கூட அவுங்க அங்க வந்து தமிழ்ல பேசி நம்ளுக்கு வக் வக்றது கெடயாது ஒரு ஆங்கிலத்துல பேசிதா நம்ளுக்கு அந்த நேர்காணலே வைக்கிறாங்க அப்ப அந்த ஆங்கிலத்துல நம்ப எப்படி பதில் சொல்லுறோ அத பாத்துதா அவுங்க வந்து நம்பள நேர்காணலே தேர்ந்தெடுக்குறாங்க அப்டின்னும் போது பெற்றோர்கள் எல்லா என்ன யோசிக்கிறாங்கன்னா அப்போ செரி தனியார்ல போய் எவ்ளோ ஆ பணம் செலுத்தினாலு பரவால்ல நம்ப பிள்ள வந்து அந்த நேர்காணல்ல நல்லா பேசினாதா நம்ளுக்கு நல்ல சம்பளத்துலே நம்ப பிள்ள நம்ப கஷ்டப்பட்ட மாரி நம்ப பிள்ள கஷ்டப்படாது அப்டின்ற மாரி பாத்து எல்லாரு த கொண்டு அதுல கொண்டு போய் பணத்த செலவிடுற மாரி இருக்கு அப்போ அந்த அ அரசு வந்து கொஞ்சோ என்ன இது பண்லான்னா கொஞ்சோ இந்த ஆ ஒன்னு தனியா ரோட பள்ளி கட்டணத்தல்லா கொஞ்சோ கொறைக்றதுக்கு பாக்கலா இல்லன்னா தனியார் அவுங்களே தனியார் எல்லா எடுத்து கொஞ்சோ நல்ல ஆ கல்விய குடுக்கலா அப்டின்ற மாரி இருந்தா கொஞ்சோ நல்லா இருக்கு ஏனா எல்லாருமே அந்த அளவுக்கு போ முடியாது எல்லாராலையு ஃபீஸ் கட்ட முடியாது ஆனா எல்லாருக்கு ஒரு ஏக்கோ இருக்கு நம்ம பிள்ளையு இந்த மாரி நல்லா தனியார் ம் ஆ இதுல போய் தனியார் நிறுவனத்துல போய் நல்லா இங்கிலீஷ் பேசி நல்லா பே ஆங்கிலம் பேசி நல்லா முறைல இருக்கணு வெளிநாட்டுக்கெல்லா போணு நல்லா சம்பாதிக்கணு அப்டின்ற மாரி எல்லார் பெற்றோல்குருக்கு இருக்கு ஆனா சிலருக்கெல்லா பாத்தீங்கன்னா ஆ குடும்ப பி பின்னணினு இரு குல்ல அவுங்கலா இப்பொ தாத்தா பாட்டி சொத்தெல்லா வச்சிருக்கோவங்க நல்லா நல்லா யூஸ் பண்லா அவ்ங்களோட பசங்களா நல்லா படிக்க வச்சு நல்லா கொண்டு போலா அந்த மாரி எதுவு இல்லாதவங்கலா ஆ கஷ்டப்பட்டு அவ்ங்களே தா முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி மேல வர வேண்டியவங்களுக்குல்லா அது கொஞ்சொ கடினமா இருக்கு அந்த பணத்த கட்டி இது பண்றதுக்கு நான் நெனக்கிறங்க
ஆமா இப்போ வந்து பாத்திங்கன்னா இப் ப நம்பளே வந்து நா வந்து கவ்ர்மெண்ட் ஸ்கூல்ல தா நம்ப படிச்சோ நம்ப கவ்ர்மெண்ட் ஸ்கூல்லேர்ந்து படிச்சு போனதுனால நமக்கு ஒரு வெளில வேலைக்குன் போம் போது நமக்கே ஒரு இன் ஒரு வந்து தாழ்வு மனப்பான்ம வந்து ஏற்படுது இன்னொருத்தவங்க வந்து நல்லா இதுவா இருப்பாங்க ப்ரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்துருப்பாங்க நல்லா இங்கிலீஷ்லா நல்லா பேசுவாங்க அவ்ங்க முன்னாடி நமக்கு வந்து ஒரு சில வார்த்தைங்க தெரியாத இருக்கலா இல்ல அவ்ங்க பேசுறத புரிஞ்சு நமக்கு பேச முடியாம இருக்கலா இதுக்கெல்லா காரணொ நம்ப கவ்ர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுதா அப்டின்ற மனப்பான்ம நமக்கு வந்து கொண்டு வந்தர்றாங்க வளரும் பொழுது நமக்கு அப்போ படிக்கெம் பொழுது தெரிலனாலு நம்ப ஒரு வேலைக்கீன் போம்போது இல்ல ஒரு பொது எடத்துக்குன் போம்போது அத நம் ப சந்திக்க வேண்டியதா இருக்கு ஏ வந்து கவர்மெண்ட் ஸ் கூல்லவே வந்து இம்ப்ரூவ் பண்லாமே இன்னு கொஞ்சொ வந்துட்டு அவ்ங்க நல்லா ப படிக்கிறதுக்கு கொழந்தைங்கள வந்து நல்ல ஒரு டீச்சருங்கள போட்டு இன் தனியார் ஸ்கூல்ல என்ன குடுக்குறாங்களோ அத அத அளவுக்கு இவுங்களு வந்து அத டச் பண்ற அளவுக்கு வந்தாவே புள்ளைங்களுக்கான அந்த தாழ்வு மனப்பான்ம இருக்காது பெற்றோரு யோசிக்காம கொண்டு வந்து அங்க சேப்பாங்க வேற ஒண்ணுமே இல்ல ஒரே படிப்புதா இந்த இந்தப் புள்ள எங்க இருந்தாலு படிக்கு ஆ சில புள்ளைங்க பாருங்களே நம்ப நம்ப அரசு பள்ளியில படிச்ச புள்ளைங்க நல்ல மார்க் எடுத்ருப்பாங்க ஃபுல்லா செமையா மார்க்கெடுத் து நல்லா படிச்ச புள்ளையா இருக்கு அத கொண்டு போய் ஒரு இங்கிலீஷ் எடத்துல விட்டோம்னா அது முழிக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டா இருக்கு ஆனா அந்த எடத்துல அதால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த எடத் துல அது வளந்த சரௌண்டிங் அப்புடி நம்ம வளந்து வர சூழ்நெல ஒண்ணு இருக்குல நம்மள நம்மள சுத்தி நடக்குறது ஒண்ணு இருக்குல்ல அத வச்சு அந்த புள்ள தாக்கப்படுது அந்த எடத்துல அதுவே தனியார் பள்ளிகள் எடுத்தீங்கன்னா அங்க அந்த ப்ரச்சன இருக்காது ஒண்ணுமே தெரியாது அந்த பையனுக்கு கடைசி பையனா இருப்பா ஆனா அவ வந்து இந்த பத்து பேரு கூட நின்னானா அவ ஃபஸ்ட்ல போய்டுவா இதுங்கல்லா வேடிக்க பாத்துட் நிக்கு என்ன விட மார்க் கம்மி அவ போய்ட்டானே ஏனா அவன்ட்ட கொஞ்சொ ஒரு அறிவு இருக்கு எப்டி வந்து அவ்ங்க வந்து அங்க வந்து அதெல்லா வளக்குறாங்க இதுதா தனியார் பள்ளிக்கு நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இருக் கு வித்தியாசமே இதுதா அங்கத்ய புள்ளைங்களுக்கு எப்டி வந்து பொது எடத்துல நடந்துக்குறதுக்கான அந்த ஒரு சில திறனல்லா என்னன்றது வந்து சொல்லிக் குடுத்தர்றாங்க அதே மாரி இங்கிலீஷ் வந்துட்டு ஓரளவுக்கு எங்க எப்டி பாவ்லா காட்டணுன்றது கத்துக் குடுத்துர்றாங்க அத கத்துக்குதுங்க ஆரம் ஆரம்பத்துலந்து தஸ் து வாட்டு இஸ்ஸுன்றத அதுங்க ஸ்கூல் உள்ள நொழஞ்சதுலேந்தே சொல்லி சொல்லி அதுங்களுக்கு அது ஈஸியா வந்துரு நம்ப்ளுக்கு இங்கர்ந்து போம்போது அந்த சின்ன வார்த்தைய கூட நம்ம கஷ்டப்பட்டு பேசுற மாரி இருப்போ
கண்டிப்பா கண்டிப் கண்டிப்பா நா இப்போ ஒரு அலுவலகத்துல போ நா படிப்பு முடிச்சுட்டு ஒரு அலுவலகத்துக்கு போன ஆ நா ஒரு மெட்ரிகுலேஷன் அந்த இதுலதா படிச்சே ஆனா பாத்தீங்கன்னா ஆ தமிழ் மீடியத்துக்கு அதுக்கு ஒரு பெ பெரிய டிஃப் ரென்ஸ்ல்லா கெடையாது ம் ஏன் பாத்தீங்கன்னா ரெண்டுமே அப்போ வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தா ரெண்டு தமிழ் மீடியத்துக்கு இருந்துச்சி இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருந்துச்சி இப்ப தனியார் பள்ளிக்கு இருந்துச்சி அரசு பள்ளிக்கு இருந்துச்சி அப்டின்னும் போது நம்மளுக்கு எங்களுக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் ஆ எல்லாமே ஆங்கிலம் கொஞ்ச நல்லா வரு அவ்ளதா அப்டின்னும் போது வேற மாநிலத்துல இருந்து ஆ ஒருத்தவங்க சி பி எஸ் சி படிச்ச ஒரு பொண்ணு வந்துச்சி அப்டின்னும் போது கேள்வி கேக்குறாங்க ஆ நா பேசுற இங்கிலீஷ்க்கு அவுங்க பேசுற இங்கிலீஷ்குமே நெறைய வேறுபாடுகள் இருந்துச்சி நா அதுல நல்லா உணர்ந்தே ஏன்னா ஆ நம்பல் ஸ்கூல்லல்லா வந்து எப்டின்னா இங்கிலீஷ் மீடியம் அப்டின்ற மாரி சொல்லிர்றாங்க ஆங்கில பிரிவுன்னு சொன்னாலுமே ஆ ம் அதுக்கு வர்ற ஆசிரியர்கள் வந்து அவ்வள தகுதியா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவுங்க வந்து சம்பளம் கம்மி பண்ணி குடுக்கணுன்றதுக்காக ஆ ஒரு பொ மேல் னா படிச்சிருக்கவங்கள மட்டுந்தா கொஞ்சோ கூப்டே ஆ ஆமா கண்டிப்
கூர்ந்து அவுங்களே இங்கிலீஷ்ல பேச மாட்டாங்க ஃபர்ஸ்
மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்டின்னும் போது நம்மகிட்ட அவுங்க தமிழ்லதா பேசுவாங்க நம்ப அவுங்ககிட்ட தமிழ்லதா பேசுவோ ஆனா வீட்ல என்ன நெனப்பாங்கன்னா செரி நம்ம பிள்ளையை வந்து ஒரு ஆங்கில பிரிவு பள்ளில படிக்க வச்சிருக்கோ அப்ப நல்லா ஆங்கிலம் பேசுவாங்க அப்டின்ற மாரி நெனச்சிருப்பாங்க ஸ்கூல்லல்லா நல்லா பேசுவாங்க அங்க போய் பாத்தா ஸ்கூல்ல யாருமே இங்கிலீஷ்லயே பேச மாட்டாங்க அப்டியே பேசுனாலு அவுங்கல்லா தப்பு தப்பான இங்கிலீஷ்லதா அதாது நம்பளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம அந்த நேரத்துல தான படிச் சிருக்கோ நம்பளுக்கு தெரியாது ஆனா படிச்சி முடிச்சி வெளிய வந்த போதுதா தெரியு ஐயோ அந்த மே அந்த மிஸ் வந்து எவ்ளோ எப்டி அந்த ஆசிரியர் வந்து இங்கிலீஷ் பேசுனாங்கன்னா அது தப்பு இதாது வந்து நம்ம வேலைக்கி போம்போதுதா அந்த கொஞ்ச கொஞ்சமா நம்பளுக்கு அந்த அறிவு வரம்போதுதா நம்பளுக்கு புரியு அந்த சி பி எஸ் சில இருந்து வேற மாநிலத்துல இருந்து வந்த பொண்ணு அப்டியே அதுக்கு அது பேசுறத கேக்கும்போது ரேடியோல பேசுற மாரி அவ்ளோ அழகா பேசுச்சி ஆ அப்ப நம்பளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சி ஃபஸ் ட் இந்த அரசு பள்ளி இருக்கு அதுக்கு மேல அந்த மெட்ரிக் பள்ளி இருக் கு அதுக்கு மேல அந்த சி பி எஸ் சி பள்ளி இருக்கும் போது நம்ம பிள்ளைங்க வந்து நம்பளுக்கும் மேல படிக்கணு ஏன்னா அந்த மாதிரி படிக்கும் அந்த அந்த பொண்ணு பேசும் போதே நம்மளுக்கு எனக்கு அந்த எடத்துல தெரிஞ்சிருச்சி இந்த வேலைக்கு தகுதி நம்ம கெடையாது அந்த பொண்ணு தா ஏன்னா அந்த அவ்வளவு அழகா அந்த அது அவ்ளோ ப்ளூயண்டா அவ்ளோ சூப்பரா அந்த இங்கிலீஷ ஆங்கிலத்த பேசம்போது நம்பளுக்கே அந்த எடத்துல நீங்க சொன்ன மாரி அந்த தாழ்வு மனப்பான்ம வந்துர்து நம்பளுக்கே தெரிஞ்சிருச்சி இந்த எடத்துல நம்ம ஜீரோ அந்த பொண்ணு தா நல்லா பேசுச்சி அப்டின்ற மாரி நம்பளுக்கே அது தெரிஞ்சிருது அதெல்லா இருக்க கூடாதுன்னா ஆ எல்லாத்தையுமே சரி சமமா ஆக்கி எல்லாத்தையுமே அந்த பணத் பணத்த தள்ளி வச்சிட்டு கல்வின்றத முதல வச்சி ஆ நல்ல கல்விய ஏதோ அரசு பள்ளியா இருக்கட்டு தனியார் பள்ளியா இருக்கட்டு எல்லாரு காசு வாங்குனாலுமே தனியார் பள்ளி அந்த ஆங்கிலத்துக்கான நம்ம அந்த காசு குடுக்குறோ ஒரு லட்சோ குடுக்குறோன்னா அதுக்கேத்த ஆசிரியர் குடுக்கலா ஏன்னா ஒரு இருவது பேருக்கு ஒரு ஆசிரியர் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு லட்சம்னாலு இருவது லட்சோ இருவது வந்துருது அந்த ஒரு வகுப்புக்கு மட்டுமே அப்ப அந்த வகுப்பு ஆசிரியர கொஞ்சோ நல்லா போட்டா நல்லா இங்கிலீஷ் தெரிஞ் சவங்க நல்லா இப்ப புளூயண்டா பேச தெரிஞ்சவங்கள போட்டோன்னா நல்லா கொழந்தைகள அந்த ஒரு லட்சோ குடுக்குறவங்களுக்கு நல்ல ஒரு வகுப் உப்பு இருக்கோ இல்லங்க அததா சொல்லவரே ஏன்னா இப்ப ஏ பைய ஆ ஏ பையன படிக்க வெச்சிருக்க ஸ்கூல் வந்து அ முதல்ல நா ஒரு பள்ளில படிக்க வெச் சுருந்த அது ஃபீஸ் கொஞ்சோ அதிகோ இருவதாயிரபா தா அதிகோ அந்த ஸ்கூல்ல மேம்மே நல்லா சூப்பரா பேசுவாங்க ஆனா இப்ப போட்ருக்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மேம் வந்து நா பேசுற அளவுக்கு கூட இங்கிலீஷ் நல்லா பேச மாட்டாங்க அந்த மாரி இருக்கு மன வருத்தமா இருக்கு அந்த மாரி சொல்லலா ஏ ஸ்கூல் கொஞ்சோ நல்லா பெரு சு ஆனா பாத்தீங்கன்னா அவங்க சம்பளத்த வந்து கம்மி அ தகுதி கெடையாது ஏன்னா சம்பளத்த கொறைக்கணோ அவுங்க லாபோ பாக்கனோன்றதுக்காக அந்த கல்விய வந்து இவுங்க வந்து இது பண்ணிட்டாங்க
கல்வி தரத்த கொறச்சி நம்மகிட்ட பணத்த வாங்கிக்கிறாங்க தரத்த கொறைக்கிறாங்க இதுல வந்து இப்ப ஐ சி எஸ் ஐ னு ஒண்ணு வந்திருக்கு கேள்விப்பட்டீங்களா அதுவு ரொம்ப வர்ஷமா இருந்தே இருக்கு அது என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியுல இன்னா இது ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷனு சி பி எஸ் சி இதுக்கு மேல ஐ சி எஸ் சி இதுல எதுலதாண்டா நா ஏ புள்ளைய சேக்கறது இதுல இது இதுல எத படிச்சா என்னா ஆக போறா எதனால இத வெக்கிறாங்க ஏ மாத்தி மாத்தி ஒண்ணு ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒண்ணு ஒண்ணு இப்ப நம்ப ஸ்கூல் கேட்க போறோ அப்டீன்னா ஆயிர இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பஸ்ஸு போது ஸ்கூல் பஸ்ஸுனு ஆனா எல்லாமே மஞ்ச கலர் ஸ்கூல் பஸ்ஸுனு பாக்குறோ அது உள்ள உத்து நோக்கி பாத்தாதா தெரியு இது சி பிஸ் இ இது மெட் ரிக்குலேஷனு இது ஐ சி எஸ் இ இது வேற ஒரே இப்ப தெருங்கல்ல நீங்க சொன்ன மாரி முன்னாடி வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கோ ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்கோ இருக்கப்பட்டவங்க பிரைவேட்ல கொண்டுபோயி சேப்பாங்க அதே ஸ்டேட் போர்ட்ஸ் சிலபஸு மெட்ரிகுலேஷன் சிலபஸு தா அங்க இருக்கோ இன்னோ இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம படிக்கும் போது எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் தா யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரு தா தனியார்ல படிச்சாங்க ஆனா இப்ப பாத்தீங்கனா எல்லாருமே வந்து தனியார்லதா இருக்காங்க அதுவு தனியார்ல